பாலைவன கம்ஸ்ட
ம் மாலை வணக்கம் என்ன பண்றீங்க
தா இப்பதா சாப்ட்டு ஒறங்கலான்ட்ருக்கேங்க
சேர் செரி நானு இப்பதா சாப்ட்டே சாப்டுட்டு ஒக்காந்துட்ருக்கே அப்றொ என்ன சாப்பாடு
மீன் ஃபிஷ்
என் இன்னைக்கா?
ஆமா
சேர் சேர் நாங்கலா சண்டே
ம்
இல்ல புதன்கெழம அவ்ளதா சண்டே இல்ல புதன்கெழம ரெண் நாள் தா சாப்டுவோ
ம் ம்
ட்யூஸ்டே வந்து யாருக்கு யாருக்கோ உகந்த நாள் சாய் சாய்பாபா அதுனால சாப்ட மாட்டோ
ம் ம்
நா கேல்ஸ்ஸுன்னு நெனைச்சே உங்கள செரின்ட்டு பாய்ஸ் இருந்தாலு கேலா தா இருக்கு அப்டி சொல்ட்டு செரி கால் பண்ணி பாப்போ அப்டின் சொல்ட்டு பண்ண
பாய்ஸ் நேம்தான வெச்சிருந்த மேம்
ஆ இதுல வந்து போட்டோ வந்து லேடிஸ் மாரி காட்டுச்சா நா இது வரைக்கு லேடிஸிட்ட தா பேசியிருக்கனா ஒருவேள பாய்ஸ்க்குனா பாய்ஸ் போட்ட வரும் போல அவதார் அப்டின்னு நா நெனச்சே வேற ஒன்னுல்ல சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடு அதா சொன்னீங்கல்ல நா பூண்டு கொழம்பு கோவக்கா பொரியல்
ம்
வேற லீவுக்கு எங்கயு வெளில போனீங்ளா
லீவுக்கு இப்பதா மேம் இது ஒன்டர்லா கொச்சின் கேர்ளா அங்கபோனோமேம்
ம் ம்
ம் ஃப்ரெண்ஸ் ஓட தா ஆமா நல்லா இருந்து
நாங்கல்லா ஃபேமிலியா எங்க போனோனா கோழிக்கோடு போனோ
ஆ என்ன மேம் பாத்தீங்க அங்க கோழிக்கோட்ல
என்ன பாத்தோ நாங்க போன டைம் வந்து ஒரே மழ
ஆ
பாத்தீங்கன்னா வண்டில தா போனோ போற எடத்துல எறக்கி வுட்டோனே அங்க வண்டி போகாதுன்டாங்க ஒரு ஒன்ற கிலோமீட்டர் நடந்தோ நடந்து போயி மனிதனோட காளு அந்த என்ன
எதுல போனீங்க
கார்ல கார்ல
ஆ
கார்ல போயிட்டு ஒரு பூங்கா பாத்தோ ஆனா நாங்க போன டைம் மழ
ஆ
சென்னைல இருந்து பிளைட்ல போயிட்டு எறங்கிட்டு அதுக்கப்பறோ கார்தா ஃபுல்லா கார்ல தா போனோ வாரும்போது ட்ரெய்னு
ஆ அங்க என்னல்லா பாத்தீங்க மேம்
அதா சொல்றல்ல ஒரு எடோ போயிப்போ ஆறு மாசோ ஆச்சு ப்ரோ
ஆ
லீவுக்கு எங்க போனோன்னா ஒரே ஆன்மீக சுற்றுல தா போனோ இங்கவே போல ச அங்க போனதுக்கு வந்து என்னென்னன்னா இதுக்குதா போனோ கோயிலுக்கு மாமா திருச்சி போனோ திருச்சியில சமையபுரோ அப்புறோ ச்ச அந்ந சாமி பேரு வந்து எமதர்மராஜா கோயில் போனோ மேல மலைக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில்லுக்குள்ள மலைப்பட்டி பிள்ளையாரா அங்க போனோ உச்சி பிள்ளையார் கோயிலு அங்க போனோ வேற அதா ஒரு நாலஞ்சு கோயிலு அங்கதா போனோ போனோ ரெண்டு நாள் பொழுதாயிருச்சு சரின்னுட்டு ஸ்ரீரங்கம் போனோ கெளம்பிட்டோ
அ
அப்புறோ நீங்க எங்க போனீங்க
ஒண்டர்லா கொச்சின்
ம் ஒண்டர்லா நல்
அங்கதா போனோ ஒண்டர்லா சூப்பரா இருந்துச்சுங்க உள்ள போனோனே ஃபஸ்ட்டு கால்ல நம்ம வந்து கால்ல சீக்கிரமா போனு கால்ல பேயிட்டு
ஆமா கால்லே சீக்கிரமே போனாதா அவுங்க குடுக்குற ட்ரெஸ் எல்லா போட்டு எல்லா இதுலயுமே யூஸ் பண்ண முடியுன்ன
ஆமாமா ஒங்களுக்கு எப்டி தெரியு நீங்க போனிங்களா ஆ இப்ப சென்னையில புதுசா ஓபன் பண்ணிருக்கன் சொன்னாங்க
அது நல்லாவே இல்ல
அ அங்க நாங்க போகல அங்க போவணு பாப்போ இ டின் தெர்ல எனக்கு அது ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங் ல ஏதோ எல்லாமே மிஸ்டேக்கா இருக்கு அப்படின் சொல்லிட்டுருந்தாங்க ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நெனக்கினே
ம் அங்க நல்லாவே இல்ல ப்ரோ
அப்டியா
ஆமா சென்னைல சொன்னாங்க நல்லா இல்லன் சொன்னாங்க மித்தபடி நாலா போல ஒருத்தங்க நல்லா இருக்குன் ரிவ்யூ குடுத்தாதா நம்ம போவே செய்வோ
ஆமாமா ம் இங்க ஒண்டர்லா போனோ அதுல ஃபஸ்ட் எடுத்தவொனே அந்த த்ரீ சிக்ஸ்டி அந்த இதுக்கு போனோ ஃபஸ்ட் எடுத்தவொனே
ம் அ தல சுத்திருக்குமே
அ ஆ அல்லு வுட்டுட்டு ஆமா
ம்
அப்டியே ம் தொ அ தொட்டில்ல ஆட்டுற மாரி ஆட்டிக்கிட்டே இருந்ச்சு அங்கயு இங்கயு
நல்லா இருந்திருக்கு கடேசி கோவப்பட்ரோ எறங்க மாட்டுகேங்களேன்னு கோவப்பட்டு உச்சிக்கொண்டு போயிருக்கு அதுக்கெதுக்கு நீங்க ஒண்டர் லாண்டு போயிருக்கணு அதுக்கு நீங்க இங்க ஏதாது ஃபெஸ்டிவெல் கோயில் ஃபெஸ்டிவல் அப்ப பாத்தீங்கன்னா கோயில்லயே நடக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க பேயிருக்கலா
ஆ
வேற என்ன ப்ரோ சாப்ட்டாச்சா
வேற ஆ சாப்ட்டாச் சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு
ம்
வேற அங்க உள்ள தண்ணி எல்லாமே ப்ளூ கலர்ல இந்த மாரிஞ்சி
அது வந்து இந்த வாட்ரு இந்த வாட்ருக் கலந்திருப்பாங்க அது எதோ கெமிக்கல் வாட்ரு
ஆ
அதனாலதா அது வந்து அதுவே ப்யூரிஃபை பண்ணி நம்ம எவ்வள அழுக்குபடுத்துனாலு அதுவே ப்யூரிஃபை பண்ணி ப்யூரி ஃபை பண்ணி காட்டதுனால அந்த தண்ணி அது கண்ணுல பட்டுச்சுன்னா காந்தோ
ஆ
அதான கெமிக்கல் வாட்டர்
ரிட்டன் ரிட்டன் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்
ம் ஆமா ஆமா அதுவே ஃபில்ட்ரு ஆயிரும் ப்ரோ அந்த தண்ணி ப்ளூ கலர்ல இருக் காரணமே அதா இந்த ஸ்விம்மிங் ஃபூல்ல எல்லா கலக்குறாங்கள இப்ப அ தே வாட்ரு தா இங்க எங்க திருப்பதில புனித தீர்த்தம்னு இருக் க்கா உள்ள திருப்பதிக்குள்ள குளிக்கிறதுக்கு அங்க கூட அந்த வாட்ரு தா இப்ப யூஸ் பண்றாங்க ஃபுல்லா ப்ளூ கலர்ல அந்த தண்ணி தா இருக்கு ஃபில்ட்ரு ஆயி அதுவே வந்துரு
அப்ப ஏன் கவுர்மெண்ட் எதுக்கு சீல் வைக்க மாட்டேக்காங்க அந்த இது தண்ணியில இப்டி யூஸ் பண்றாங்கன்னு
அதாவ்து அதுல வந்து பாதி வாட்ரு புனித தீர்த்தொ பாதி வந்து இந்த தீர்த்தொ அல தண்ணி அவ்வளவா ஊத்து வந்தாதான கம்மியா தா வரு நம்ம குளிக்கிறம்னா எப்டி வரு அதனால பாதி பாதி அந்தகெ க்கலவாட்ரூ கலந்து சுத்திகரிக்கணும்ல அதுக்காண்டி
ஆமா ஆமா
மீனுகீன்ல்லா இருக்காது
ஆ ஆ
நல்லாருக்கூ அந்த மாரி தண்ணி இருந்தாதா நம்ம மொத யூஸ் பண்ணுவோ
அங்க பேய்ட்டு அதுக்கப்பறொ சாய்ங்காலொ எல்லாருமே அனுப்பிவுட்டாங்க
ம்
ஆறு மணி ஆறு மணிக்கி அப்பறொ எல்லாமே க்ளோஸ் பண்ணிருந்தாங்கல்லா நைட்ல்லா யூஸ் பண்ண மாட்டாங் டாங்கல்ல அங்க கரெட் டா ஆறு மணிக்குள்ள எல்லாத்தையு அனுப்பிவுட்டாங்க அதே மாரி ஃபோன் எதுமே கொண்டு போகல அதா ஒண்ணு இதாயிருச்சு ஃபோன் எல்லாமே எல்லாமே தண்ணியா தா இருக்கூ உள்ள கொண்டு போவாதீங்க அப்டின்னாங்க நம்ப்ளு ஃபோன் எல்லத்தையு வெளியே வச்சுட்டு போயிட் ட எந்த ஒரு ஃபோட்டோவு எடுக்கமுல்ல வெளிய வச்சு ஃபோட்டோ எடுத்தோ அவ்வளதா
வெளியில அந்த போடுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்க
ஆமா ஆமா ஒன் டைம் உள்ள போயிட்டு வெளியே வந்தா அவ்ளதானா வேற ரீ என்ட்ரி உள்ள போக முடியாது அப்டினு சொல்லிட்ருந்தாங்க
கையில ஒரு பேட்ச் குத்திருப்பாங்கல்ல
ஆமா ஆமா பேஜ் வந்து அது வந்து ஃபாஸ் ஸ்டாக் மட்டு தா சொல்லியிருந்தாங்க பாஸ்டேக் மட்டுந்தா அந்த பேஜி மித்தபடி நாங்க போம்போது நார்மல்க்லா கடையாது
சேரி சேரி ஏன நார்மல்னா என்ன ஃபாஸ்ட்டாகுனா என்ன நாங்கல்லா கையில பேச் குத்திருந்தாங்க அது குத்தி இருந்தா எல்லா இது ஸ்விம்மிங் பூல்ல போறதுக்கு ம்
ஆ நாங்க போம்போது இந்த மாரி டேக்ஸ்லா கெடையாது அ ஸாஸ் டேக் மட்டு பாஸ் டேக்கு மட்டு அவங்களுக்கு மட்டு எல்லோ கலரு இது தயிற்சி மட்டு குடுத்துட்டாங்க அது வந்து எப்டின்னா நம்ம வரிசில நிப்போ அவங்க வந்து பாஸ் டேக்னா முன்னாடி ஃப்ரென்ட் ஃப்ரென்ட்ல போய் நின்னால போது அவங்களே ஏத்திட்டு போய்ருவாங்க வரிசில நிக்க தேவேல்ல ஆமா அவங்களுக்கு வந்து கூட அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்டிருப்பாங்க பே பண்ணியிருப்பாங்க
ம் ம் அதனால அவங்க பாஸ்டாக்கு இப்ப இந்த திருப்பதுல்லா போனா ஐநூறுவா டிக்கெட் போனா ஃப்ரீ கொஞ்சொ ஸ்பீடா வுட்டுருவாங்க பொது தரிசனத்துல போனா லேட் ஆகுங்க அது மார்தா இப்ப திருச்செந்தூர்லா போயிருக்கீங்ளா
திருச்செந்தூர் போனாங்களே நா இந்த கோவில் போ மாட்டே
ஏ நீங்க கிறிஸ்டீனா
ஆமா
சரி சரி நீங்க கோவிலுக் போனுனு அவசிய இல்ல ப்ரோ பீச் இருக்கு பீச் இருக்கு அத சுத்தி அத சுத் தி இங்கங்க திருச்செந்தூர் கொஞ்சொ தாலி போனிய தண்டி போனீங்கன்னா அங்க அங்க செம்மையா கோயில் ருக்கு
ம்
ஒங்க கோயிலு அதாவ்து கிறிஸ்டின் கோயில் சர்ச் இருக்கும் அந்த சர்ச்ச தாண்டி போனீங்கன்னா மணப்பாடு இருக்கு அது மாரி நீங்க சுத் தி பாக்க போலா திருச்செந்தூர்னா ம் ம் திருச்செந்தூர்னா நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு தா போனுன் கோயிலுக்கு மட்டு இல்ல அங்க மக்கள் இரு ப்பாங்க எல்லாமே
ம் மணப்பாடு போயிருக்கே வேளாங்கண்ணி போய்ருக்கே அங்கதான சொல்றங்க நீங்க
ம்
மணப்பாடு கோயில் வந்து அப்டியே ஒயரத்துல இருந்த மா இருந்ச்சு அதுக்கப்புறோ அது கீழே அப்டியே சரிவா இருந்ச்சு எல்லாமே ரோடு எல்லாமே ம் ம் ம்
அப்டி அந்த காலத்துல அப்டி கெட்டிருக்காங்க
ம்
பாத்துக்கோங்க நம்
அதுக்கப்றோ அதுக்கு பின்னாடி எதோ ஒரு பூங்கா இருந்ச்சு அந்த பூங்காக்குள்ள போனோ அதுக்கப்பறோ அது பக்கத்துல ஆமாமா ஆமாமா
அதுல நெறைய சினிமா ஷூட் அங்கேதா பண்ணுவாங்க
ம் அதுக்கப்புறோ அந்த இதுல அதுக்கு மேல ஏறுனோ அந்த கலங்கரை விளக்கமா அந்த இதுக்கு நேரா மேல ஏறுனோ
ம் ம்
அதுக்கு மேல ஏறி மேல நின்னு பாத்தோனா
ம் ம் எல்லாமே தெரிஞ்சுதா எல்லா ஊரு தெரிஞ்சுதா அதாவ்து திருச்செந்தூரு நீங்க சுத்தி இருக்குற கிராமோ எல்லா தெரிஞ்சுதா
ம் ம்
ம் இங்க போயிருக்கீங்கிளா கன்னியாகுமரி
ஆ கன்னியாகுமரிலாம போயிருக்கே கன்னியாகுமரில இப் போ போகல ஃபஸ்ட்டு போக்கிற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயிருந்தன் இப்ப அந்த கண்ணாடி பழம் அப்டி சொல்லிருந்தாங்க இல்ல இப்ப நா போகல
ஆ கண்ணாடி பழம் சூப்பரா இருக்கு ப்ரோ மின்னாடி எல்லாம் இதுலதா போனோம் போட்டிங் தா போனோம் இப்ப கண்ணாடி பாலத்துலனா நா நடந்தே போயிரலா அதே இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் வயசானவங்களால முடியாது ஒரு கிலோமீட்டருக்கு
அவ்ளோ அவ்ளோ குவாலிட்டியா போட்டுருக்காங்க கீழ கண்ணாடி பாலம்
இல்ல இல்ல ஒடையிது
அப்போ ஒடனே மக்கள் மக்கள் பாதிக்கப்பட்டாரு
அதாவது ப்ரோ ஒடையிது சரி பண்றாங்க ஒடையிது சரி பண்றாங்க அந்த மாரி
ஒடஞ்ச ஃபுல்லா ஒடைய மாட்டுக்கு லைட்டா கீறல் மட்டும் உழுட்டுரா
ம் கீரல் விழுது மக்கள் சேப்டிக்காண்டி மாத்திருவாங்க அதா சொல்றன்ல்ல முன்னூத் தி இருவத்தஞ்சி நாள்ல ஒரு அஞ்சி நாள் நம்ப வெக்க போவுனுன்னு நெனச் சம்னா அஞ்சாவது நாளு பல ப ப ப பராமரிப்பு பனியா அது போட்டுருவாங்க நம்ம அதுல இருந்துற வேண்டியதா நீங்க போங்க கன்னியாகுமரி போனா அங்க சுத்தி பாக்க நறையா கோயில் இருக்கும் உங்க கோயில கன்னியா குமரினாலே கிறிஸ்டின்ஸ் தா நறையா இருப்பாங்க
ஆமா கன்னியாகுமரில ஒரு கோயில் இருண்ச்சி நா பாத்தே
கல இங்க போனீங்கன்னா நல்லா இருக்கும் நார்கல் போனீங்கன்னா அங்க ஒரு பீச்சி இருக்கும் கன்னியாகுமரி பீச் தா இங்க நல்லா இருக்கும் அங்கயும் ஒரு சர்ச்சி இருக்கும் எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா பு புனித மாதா கோயில் நல்லா இருக்கும் மாதா கும்புடுவாங்க புனித மாதா